ம் சொல்லுங்க ஆ நல்லாருக்கேங்க நீங்க
என்ன சாப்ட்டீங்க
நா சாப்பாடு சாப்பில்லங்க இப்பதா பூஸ்ட்டு குடிக்கறே தெம்பு ஏற
சேரி என்னப் பண்றீங்க
ப்ப தா குஸ்ட் குடிச்சிட்டிருக்கே நீங்க
நா படுத்துட்டுருக்கே செரி ஒரு விளாட்டு விளாட்லாமா இப்போ இன்ஸ்டாலயு யூடியூப்லயு ஃபேமஸா இருக்க கேம் விளாட போறோ செரியா நா நெனச்சது வந்து சொல்லுவே நீங்க நென ச்சது வந்து நா கண்டுப்பிடிப் பே நா நெனச்சது வந்து நீங்க கண்டுப்பிடிக்ணு ஓகேவா
ஒ அது நம்பரா வேடா
ஒரு லிவிங் திங்ஸ்சு இருக்கலா நான் லிவிங் திங்ஸ்சு இருக்கலா
ரா யோசிக்கலாம் இப்ப நா சும்மா சொல்ற பாருங்க இப்ப நா யோசி
அ செரி எனக்கு தெரியு நா விளாண்டுருக்கே எனக் தெரியு தெரியுங்க உங்க தெரியு லோயரா ஹையஸ்ட்டா தெரியு
ம்
சேரி ம்
செரி ஓகேங்க நா நெனச்சுக்கிட்டே
ம் நானு நெனச்சிக்கிட்டே
ம் ஒம்பதா
நீங்க நெனச்சது வந்து
நா சொல்ட்டா ஃபஸ்ட்டு இல்லங்க லோயர் இல்ல ஹைய்யர் அது பத்து ஹய்யர்
செரி நீங்க
இப்ப நா சொல்றே உங்க நம்பர் ஃபிஃப்டீனா
இல்லங்க ஹைய்யர் சாரி லோயர் லோயர்
வேற ஓகேங்க
நீங்க நெனச்சது
ம்
ஆ அவ் டொண்ட்டி டூவா
இல்லங்க அது ஹய்யர்ங்க
ஹைய்யரா
ம்
சேரி நீங்க உங்க டன் சொல்லுங்க
ஏ டர்னா இப்போ நீங்க நெனச்சது டொண்ட்டி ஃபையா
இல்லங்க லோயர்
உம்
நீங்க
சொல்லுங்க
சொல்லுமா அஞ்சியா
இல்லங்க இல்ல இல்ல ஹையர்
ம் ஓகே நீங்கள் சொல்லுங்க
டு்வெண்ட்டியா
இல்லங்க லோயர் ஆ நீங்க நெனச்சது பத்தா
இல்லங்க இல்லங்க பத்து வந்து ஹையர்
ஹையர் ஓகே நீங்க
ம் ஒன்னாங்க
இல்லங்க ரொம்ப லோயர் செரி நீங்க நனச்சது நாலா
இல்லங்க ஹையர் நீங்க நெனச்சது ஃபிப்டியா அம்பதாங்க அம்பதா
இல்லங்க லோயர் நீங்க நெனச்சது ரெண்டா
இல்லங்க இல்லங்க ஹையர்
இப்ப நாலு சொன்னா நீங்க ஹையர் சொன்னீங்க ச சாரி லோயர் சொன்னீங்க
நாலு சொன்ன லோயர் சொன்னன்னா
ஆமா
எப்ப நா லோயர் சொன்ன நாலு ஹையர் சொன்ன ஒரு நிமிஷோ இரிங்க ஏன கொழப்பத்துல விடுங்களேன் இப்ப ஹையர்னா ம் ஒரு நா மெயின் சிஸ்டர் நம்பர் விட பெரிய நம்பர் இருந்த ஹையர்னு சொல்லுணு
ஆமா
ஓகே லோயருக்கு அப்பனா லோயர் லோயர் இருங்க நா யோசிச்சிருக்கிற நம்பர் இந்த கேம் எப்டி விளையானும் மறந்துட்ட ஏ ஃபஸ்ட்ல இந்தே விளாளங்க நா நிஜமாவே கன்பியூஸ்
இப்ப நகன் ந சரி உங்களுக்கு நா சொல்றேன்ங்க அஞ்சு சொன்னனா அது வந்து நீங்க யோ இப்ப நீங்க ரெண்டு யோசிச்சு வச்சிருக்கீங்க நெனச்சுக்கோங்க இப்ப நா அஞ்சு சொன்னனா இல்லங்க லோயர்ஸ் ஆ ஹையர்ன்னு சொல்ணு ஹையர் ஹையர் ஹையர் சொல்ணு அப்பறமா நா நால் சொல்லுவ ஹையர் சொல்லா ஒண்ணு சொன்னா லோயர்ங்க அப்பறமா ஆன்சர் தெரிஞ்சிரு அந்த மாரி ஓகேவா
ஒண்ணு சொன்னா எப்டி லோயர் வரு ஓ என் நம்பரு கீழ இருக்காது அதனால லோயர் ஓகேங்க இப்போ சொல்லுங்க
நாலா
ஏய் இருங்க நம்பர் யோசிக்கிற ஃபர்ஸ்ட்டு
ஏ ஆஹா ஆஹா எ எந்த நம்பர் யோசிச்சுங்களோ அதேதா சொல்ணு நடுல ஆ ஆஹா அந்த மாரி எல்லா இல்ல
இன்னு எண்ணமா செரி ஓகே லோயர்ங்க நாலு
ம் சரி நீங்க உங்க டைம்
உங்க நம்பர் வந்து அஞ்சா
ரொம்ப லோயரு சரி நீங்க நனச்சது ரெண்டா
இல்லங்க லோயரு நீங்க நனச்சது நைன்டீனா பத்தொன்பது
ஐயோ இல்லைங்க ரொம்ப லோயர்
லோயரா அது செரிங்க இல்லைங்க லோயர்ங்க
ஒன் ஒன் ஒன் டூ சொன்னாலு டூ சொன்னாலு லோயர் சொன்னீங்க லூசாக நீங்க
லோயர் லோயர் லோயர் இப்ப நான் தானேங்க சொல்லணு நீங்களே எத்தன தடவ கேப்பீங்க
சொல்லு
உங்க நம்பர் வந்து நாபத்தி ரெண்டா
லோயர் நீங்க நனைச்சது
ம் ம் இல்லங்க லோயர்ங்க ரெண்டுல்லா ம்
ஏ லூசாங்க நீங்க
நா கரெக்ட்டா தா வெளாட்ற
சேரி நான் நெனைச்சது சொல்லுங்க
நீங்க நெனைச்சது வந்து நூரா
ஐயே செரி
ஏறாது ம் இல்லங்க இல்லங்க லோயர் ஃபோர் ஒரு நம்பரு கேட்டுட்டே இருக்கீங்க நீங்க லூஸ் மாரி அதுக்கப் றம் தாண்டுங்க ம் முப்பத்தி மூணாங்க
லோயர் செவனா
இல்லங்க லோயர் முப்பத்தி மூணு இல்லையா நாப்பதாங்க
நோங்க
நா நாற்பது லோவரா
ம்
சேரி ஓகேங்க சொல்லுங்க எயிட் வந்து எதுவு லோவர் தாங்க லோயர்
சேரி
நெக்ஸ்ட்டு நாப்பத்தஞ்சாங்க
லோவர் நீங்க நேனைச்சது ஃபிஃப்டினா
இல்லங்க ஹையர்ங்க செரிங்க நாப்பத்தி எட்டாங்க நீங்க நெனைச்சது
லோயர் செரி நீ நீங்க நெனைச்சது பதிமூணா
இல்லங்க ஹையர்க அது நீங்க நெனைச்சது நாப்பத்தி ஒன்பதா
கரெக்ட் தானே ஏய் அதில்ல ஏய் இல்ல இல்ல நா ஃபர்ஸ்ட்டு கேட்டே ஐம்பதா கேட்ட ஓகேவா ஐம்பது கேட்டா ஹையர்னு சொன்னீங்க இப்போ அதுக்கப்றோ நாப்பத்தி எட்டு கேட் டா அது இல்லைங்
சாரிங்க சாரிங்க ஹையர் ஹையர் நாற்பத்தி என்ன சொன்னிங்க ஒம்போதா ஹையர் சேரி நீங்க நெனைச்சது வந்து ஆமா ஹையரா சாரிங்க இருங்க இருங்க நாப்பத்தி ஒன்பது சொன்னிங்க ஓகேவா அது வந்து லோயர்
என்னாங்க நீங்க கொழப்புறீங்க
செரிங்க செரி நீங்க கொழப்பிட்டீங்கல்ல அதா நா நீங்க நெனைச்சது வந்து பதினொன்னா பதினொன்னா
இல்லைங்க ஹையருங்க சேரி நீங்க நெனைச்சி வந்தது ஐம்பத்தி ரெண்டா
சரி
இல்ல கரெக்டா
இல்லங்கள் லோயர் ஏ இல்லப்பா நா ஒரு நம்பர் மைண்ட்ல வச்சிருக்கே
சேரி சொல்லுங்க அம்பத்தி ரெண்டு ஐயரா லோயரா அது ஐயரா லோயரா சொல்லுங்க லோயரா அது எப்டிங்க நா ஃபர்ஸ்ட் அம்பது கேட்டேங்க உங்ககிட்ட ஒரு நிமிஷம் கேளுங்க நா அம்பது கேட்டே நீங்க சொன்னீங்க வந்து ஐயர்னு சொல்
ஏ நீங்க கொழுப்புறீங்க லோயர் தா
நீங்க எதா ஏமாத்திரி
சேரி நீங்க ஆஹா நா ஏமாத்தல நா ஏமாத்தினா நானே சிரிச்சு சொல்லிடுவ இல்லங்கன் சொல்லி சேரி சேரி நீங்க நீங்க சோ யோசிச்ச நம்பர் வந்து ஒம்பதா
ஆமாங்க
ஏய்
இப்போ ஏமாத்திதா வின்னானீங்க நீங்க
நான் ஒரே ஒரு நம்பர் தா யோசிச்சே சொல்லவா ஃபிப்டி எயிட்
அம்பத்தி எட்டு சொன்னேனங்கண்ணா
ஆஹா அம்பத்தி எட்டு நீங்க சொல்லல நாப்பத்தி எட்டு தா சொன்னீங்க நாப்பத்தி எட்டு எனக்கு நல்லா காது கேட்ட நா அதுக்குதா நா சொன்னே லோயர் லோய நீங்க கண்டுப்பிடிப்பீங்க சொல்லிதா நா சொல்
சரி ஓகே இப்போ ஏதாவது ஒரு வேர்டு ஆ கண்டுபிடிக்கணு சேரியா அது வந்து நம்ப ஃபோர் லெட்டர் வேர்ட்ஸ்ன்னு வச்சுக்கலாமா நீங்க நாலு லெட்டர் நா நாலு லெட் டர் சரியா உம் இருங்க வேறென்ன வைக்கலா ஃபோர் லெட்டர்ல ஆஹ் ஓகே நா நினைச்சுக்கிட்டேங்க
நானும் நினைச்சுக்கிட்டே
சரி நீங்க நினைச்சு இல்லங்க உங்க இதுல ஏ இருக்காங்க
உஹம் இல்ல
இல்லயா சரிங்க சொல்லுங்க
நீங்க நினச்சது ல எம் இருக்கா
இல்லங்க நீங்க நினச்சதுல எம் இருக்காங்க
இருக்கு
இருக்கு எத்தனாவது இதுல இருக்குங்க அது பொசிஷன்
தேர்ட்
தேர்டா ஓகே ஓகே ம் சொல்லுங்கக
நீங்க நினைச்சதுல ஈ இருக்கா
இல்லங்க நீங்க நினைச்சதுல இருக்கா நேமாங்க நீங்க நினைச்சது
நேம் இல்ல ஆனா ஒரு இடம் ஒரு இடம்
இடம்மா மத்த
நீங்க நெனச்சது
சொல்லுங்க ஃபர்ஸ்ட்ட இன்னும்
என்னது
உம் கேளுங்க
உங்க நீங்க நினைச்சதுல பி இருக்கா
இல்லங்க நீங்க நெனைச்ச இதுல பி இருக்காங்க
ம்கும் இல்ல
செரிங்க கேளுங்க
நீங்க நினைச்சது இதுல வந்து எல் இருக்கா
இல்லைங்க சரிங்க டைம் முடிஞ்சிடுச்சு நம்மர் வைக்க
செரிங்க ம் வரட்டா